ஹலோ வணக்கொங்க
வணக்கங்க என்ன கேக்குதுங்க என்ன பண்றீங்க
ஆ இப்ப தாங்க எல்லா வேலையு முடிஷ்ட்டு படுக்குலான் படுத் தங்க செரி உங்க ஞாபகொ வந்துச்சி அப்டியே பேசிட்டு படுத்
சேரி சேரி செரிங்க நானு இன்னக்கி எங்க ஊரு பக்கத்துல ஒரு ஊர் ல திருவிழான் கூப்ட்டுருந்தாங்க போனங்க போயிருந்தங்க அங்க போனா மட்டன் பி ரியாணி மதியாணொ
அடேங்கப்பா அ
ப்றோ ஆனா நா ரொம்ப எதிர்பாத்தளவுக்கு இல்லெங்க கறியெல்லா நெறையா போட்டாலுமே அந்த டேஸ் டு நல்லா இருக்ணுல்லைங்க
ஆம்மா
அது பாத்த அந்தளவுக்கு எனக் கு செட் ஆகல அப்றொ சிக்கன் க்ரேவி போட்டாங்க அதுவு நல்லா இருந்தது அது க்ரேவி இருந்ததுனால நா அந்த பிரியாணி சாப்ட்டே அப்றோ வேற என்ன குடுத்தாங்க தயிர் பச்சிடி அப்றோ இன்னோரு வீட் ல ஒடனே கூப்ட்டுட்டாங்க
எப்படிங்க ரெண்டு வீட்லயு பிரியாணிங்ளா
ஆமாங்க இன்னோரு வீட்ல இன்னு பிரியாணி சாப்பிட்லீங்க அதுக் பதில் அங்க பிருணி சொல்ட்டு ஒரு ஜூஸ் குடுத்தாங்க
ஏ பீர்ணீன்றது பாயசம்ப்பா சூப்பரா இருக்கு அது
தாங்க அது எனக்கு உயிருங் ஆனா எங்க ஃப்ரெண்டு் ஒருத்தர் இருக்கறாங்க அவங்க எங்க கல்யாண் நடந்தாலுமே எனக்கு தயவு செஞ்சு எடுத்துனு வந்து குடுத்துருன் சொல்ட்டு
ம் ஆமாங்க எனக்கு சுகர் இருந்தா கூட பரவால் லன்ட்டு பீர்ணி மட்டு ஒரு பாட்டில் குட்ச்சா தா அது வந்து பாஸ்மதி ரைஸு அதாது அரி சிலப்போ ஒடச்சி செய்றாங்க ரொம்ப சிம்பிளுங்க அது
அப்டியா
சொல்றே ரெசிப்பி அந்த ரெசிப்பி சொல்றே கேக்கறீங்களா இப்போ
ஆ சொல்லுங் சொல்லுங்க
பாஸ்மதி ரைஸ் ஒரு ரெண்டு கிளாஸ் எடுத்துக்ங்க கம்மியா செய்யனுன்னா பாஸ்மதி ரைஸு அப்பறோ வந்து அத ஒடச்சிர்னு வறுக்க கூடாத் வறுக்க கூடாது வறுக் வ ஊறவே ஊறவு வைக்க கூடாது மிக்ஸில போட்டு ஒன்னும் பாதியுமா ஒடச்சிர்னு ரவ பதத்துக்கு
அரைக்கனு ஆ
ஒடச்சி வச்சி வச்சுக்கனு ஒரு தண்ணி நல்ல ஒ ரு நாலு கிளாஸ் இல்ல அஞ்சு கிளாஸ் தண்ணி ஊத்தனு உ ஊத்துனீங்களா ஊத்திட்டு அது அந்த அத வந்து நல்ல தண்ணி கொதிக்கும் போது ந ரவ எப்டி கலருவோ நம்போ
ஆமாங்க
அந்த பதத்துக் கடையாது நீர்க்கமா ஒரு பாயச துக்கு பாயச பதத்துக்கு நல்லா தண்ணி ஊத்தணு அத அத வேக வெக்கெணு அந்த தண்ணில வந்து அத அரிசிய போட்டு வேக வெச்சிர்ணு இதுல வந்து நெக்ஸ்ட்டு என்னாப் பண்ணுன்னா நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு என்னாப் பண்ணுன்னா குங்குமப் பூ இருக்குல்லிங்ளா
ஆமாங்க
கலருக்காக அந்த மஞ்சள் கலர் வர்ணுன்னா குங்குமப்பூவு சேத்துக்லா அப்டி இல்லயா உங்களுக் குங்குமப்பூ கெடைக்லேன்னா மஞ்சத்தூள் கூட போட்லா நல்லாதா இருக்கு மஞ்சள் தூளே நல்லாதா இருக்கு நா ட்ரை பண்ணிருக்க மஞ்சள் தூள் ஆமா மஞ்சள் தூள் போட்டுக்குங்க நல்லா ஆ அந்த அரிசி வந்து வேகணுங்க நல்லா இப்போ ஒரு க்ளாஸ் அரிசின்னா எட்டு க்ளாஸ் தண்ணி ஊத்தலா இல்லனா ஆறு க்ளாஸ் தண்ணி ஊத்தணு ஊத்தி நல்லா அ அப்டியே வேக வெச்சிட்டே இருங்க கொஞ்சொ ஒரு பாயச பதத்துக்கு வரும்போது மில்க் மேடு கேள்விப்பட்ருக்கீங்ளா மில்க் ஆ அந்த மில்க் க்கு மேட என்னாப் பண்ணு அதுல ஊத்திட்ணு மில்க் மேட ஊத்திட்டு உங்களுக்கு தேவன்னா இது அரச்சி ஊத்திக்கிலா என்னது பாதாம்
அ
பாத் தாம மட்டு நீங்க என்னா பண்றீங்க அ ஊற வச்சு ஒரு பத்து பாதாம் ஊற வச்சு ஒண்ணு கட் பண்ணி போட்டுக்குறதுன்னா ஒரு சிலருக்கு அது குடிக்கும் போது க கடிச்சி சாப்புர்றதுக்கு புடிக்கு
ஆங்க
வேணுன்னா
அ
அது வேணுன்னா நீங்க க கட் பண்ணி கூட போ சேத்துக்கலா லாஸ்ட்டா போட்டு தூவி கூட எறக் கிடலா அப்டி இல்லையா உங்களுக்கு வேணா அரச்சி ஊத்திட்டா வந்து இன்னு டேஸ்ட்டு
அவ்வளோ தானுங்களா
அவ்வளோதாங்க செம்ம சிம்பிளுங்க இது எங்க வீட்டல செஞ்சு எங்க வீட்ல செஞ்சிரு
அதுல வந்துட்டு நானு இங்க செய்யும் போது ஒரு எங்க ஒரு ஃபங்க்ஷன்ல நா பாத்துருக்கேங்க செய்ய சொல்லி அப்ப எங்க வீட் ட்டு ஃபங்க்ஷன் ஏதோ ஒன்னு அதுல வந்துட்டு கோவா வாங்கி போடுறாங்க அப்போதாங்க பயங்கர டேஸ்ட்டா இருக்குங்க நெய்ங்க நீங்க இந்த ரெண்டு ஐட்டம் சொல்லவே இல்லைங்க
இல்லங்க நெய்ய வந்து ஸ்கிப்பிங் உங்களுக் வேணுனா செஞ்சுக்கலாங்க நாங்க வந்து இப்படித்தா செஞ்சோ அவ்வளோ அருமையா இருந்தது ஆ ப்ரிட்ஜ்ல வச்சு மூணு நாள் ப்ரிட்ஜல வச்சு சாப்டோங்க அவ்ளோ அருமையா இருந்துச்சுங்க செம்ம டேஸ்ட்டா இருஞ்சு மில்க் மேடு போதுங்க நீங்க சுகர் கூட வேணாங்க இதுல
ஓ
வேணுன்றவங்க வந்து ஆட் பண்ணிக்கலா இல்ல மில்க் மேட்லனா செஞ்சு கிற அந்த டேஸ்ட்டே எங்களுக்கு போதுமானது அப்டின்னா நீங்க மில்க் மேட வந்து ரெண்டு டப்பா ஊத்திக்கலா ஒரு டப்பான்றது ஒரு டப்பா வந்து கிட்ட தட்ட நூத்தி இருபது ரூபால இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க அது சிக்ஸ்டி ஃபோர் ரூபா இருந்துச்சு அறுவத்தி நாலு ரூபா அறுவத்தஞ்சு இவ்ளோ தா இருந்துச்சு அப்புறோ ஒரு நுத்தி இருவது ரூபா ஆக்கி டாங்க அத
ஆ இருக்குங்க நான் எப்பயமே ஸ்டாக்ல வச்சிருப் பங்க அது ஏன்னா எங்க வீட்ல ஜவ்வரிசிப் பாயாசம் எல்லாருக்குமே ரொம்ப புடிக்கு நா அந்த ஜவ்வரிசி பாயஸ் தே பால் ஊத்தமாட்டா பால் ஊத்த மாட்டாங்க இதுல வெறும் பால் பாயசம் மாரி செய்யாம ஜவ்வரிசிய மட்டு நல்லா வேக வெச்சிட்டு அதுல பால் ஊத்தி அதாது காய வச்ச பால் ஊத் தி அதுல மில்க் மேடு சக்கர ஏலக்க இதெல்லாம் போட்டு நல்லா முந் ந்திரி திராட்சிய போட்டு வறுத்து போட்டு அத சாப்டுவோங்க எல்லாருக்கு ரொம்ப பிடிக்குங்க
ஆமாங்க ஜவ்வரிசி வந்து புரோட்டீன் இன்கிரீஸ் பண்ணு ஒடம்புல புரோட்டீன் நல்ல புரோட்டீன்பா அது ஜவ்வரிசி வந்து எங்க அ போ வந்து அ அந்த யூரின்ல பு்ரோட்டீன் போக ஆரம்பிச்சிருச்சு அதிகமா அவுங்கருக்கு
ஓ
அப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த ஜவ்வரிசியதா வந்து வெறுமுன்னே ஜவ்வரிசி கஞ்சு கொடுக்கணு கம்பல்சரி அப்டி இல்லன்னா அ ஜவ்வரிசிய வந்து ஊரவச்சி சி அரச்சிட்டு அட மாறி தட்ட சோக தட் ட்டி கொடுத்தாங்க எங்கம்மா வெங்காயோலா கலந்து ஆ ஆ ந்த மாரி தட்டி எண்ணில போட்டு போரிச் சு சாப்பலா அருமையா இருக்குங்க செம்ம டேஸ்டா இருக்கு ஆ ஒடம்புல வந்து நம்ம பு்ரோட்டீன் அதிகமா வெளியப்பாடு போச்சுன்னா ஒன் நம்மளே அறியாம வந்து எட குறஞ்சிடு அப்படியே எட குறைஞ்சிடு ஆமாங்க
பண்ணுங்க ப்ரோட்டீன் அதிகமா சாப்ட்டா எட குறையுமா ஓ அதனாலதா ஜிம்முக்கு போறவங்க எல்லா வெறு சிக்கனையுமே
ஆ சாப்புடுறாங்க பு்ரோட்டீன் வந்து இன்கிரீஸ் பண்றதுக்காக இது வந்து அதிகமா இரல போறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒடம்பு வந்து எட கொரஞ்சிடு அதனால வந்து இத வந்து இத வந்து என்ன பண்லான்னா இந்த ஜவ்வர்சி கஞ்சி மாரி செஞ்சு சாப்பலா இந்த ஜவ்வர்சிங்ல வேகவச் சு மிக்சில அடிச்சு வெங்காயத்த வெங்காயோ தக்காளிலா போட்டு அப்டியே இது பண்ணி கூட சாப் பல்லா அட அட பண்ணி கூட சாப்பல்ல வட வட வட பாதத்து கூட அது போட்டு மிக்ஸ் பண்ணி வட தட்டி கூட சாப்பல்ல இது இது ரெகுலரா நம்ம ஆமா இது நிறைய பெனிஃபிட் பா இது வந்து ஹாஸ்பிட்ல்ல செஞ்சு குடுக்குறாங்க ஹாஸ்பிட்டல்ல ஹ கேண்டடீன்ல வந்து புரோட்டீன்க்கு மோஸ்ட்லி புரோட்டீன் அதிகமா வெளிய போறவங்களுக்கு அட்மிட் பண்ணிறாங்க இல்லைங்ளா இந்த மாரி பிரச்சனைலரு க்றவங்களுக்க அவுங்களே ப்ரொவைட் பண்றாங்க அவுங்களே செஞ்சு அவுங்களே கொடுத்து ஜம்மாவே ஒரு நல்ல பெனிஃபிட்தாப்பா இது
இல்ல பரவாலைங்க நா சொன்ன மாரி இனிமேலு என்னா எனக்கு கொஞ்சோ ஒடம்பு கொறைக்கணு இந்த பாயசோ செஞ்சு சாப் ப்புறது சக்கர போட்றதுனால இன்னு எனக்கு ஒடம்பு ஏறி
ஆமா நீங்க வந்து கொஞ்சோ சுகர மட்டு கொறச்சுக்குங்க
இல்லங்க கண்டிப்பா ஆனா இப்போ வந்துட்டு ஓரளவ்க் கம்மி ப கம்மி பண்ணிட்டங்க காலையில ஆ சாய்ந்ரொ ரெண்டு வேல காஃபி குடிக்கு போது போடுற சுகர் மட்டுதாக்க அது கூடஓளவுக் நாட்டு சக் கரைக்கு மாறிட்டங்க அதனால இப்போ ஓரளவுக்கு பரவாலைங்க ஒடம்பு குறைக்கணு ஏன்னங்க நைட்ல தூக்கமே வரமாட்ந்து என்னதாங்க பண்றது அதுக்கு எதன ஐடியா இருந்தா சொல்லுங்ளே தூக்கமே வரமாட்டுதுங்க எனக்கு
அப்டிங்ளா அதுக்கு ஒரு சின்ன யோகாங்க யோகா ட அந்த புருவத்துக்கு ந டுவுல கை வைங்க ஒரு வெரல்ல புருவத்து நடுவுல ஒரு விரல் வைக்கும் போது அழுத்த கொடுங்க ஒரு ரெண்டு முற அழுத்து கொடுங்க
குடுத்துட்டங்க
மறுபடியு ஒரு அழுத்த மறுபடியு ஒரு பத்து நிமிஷ கழிச்சு மறுபடியு ஒரு நாலு முறை அழுத்த கொடுங்க
ஆ குடுத்துட்டங்க
மறுப மறுபடியு அந்த தெரிஞ்ச கால வெ ச்சு மறுபடியு ஒரு அழுத்த குடுங்க அங்க ஆழுது
திருப்பியு குடுத்துட்டாங்க
ஆ இன்னோன்னு கால் பாதுல வந்து தேங்கெண்ண இருக்குல்லிங்ளா
ஆஹ்
தூக்கம் வர ஆம் நறைய யோசிக்காதீங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மனசு வந்து ஒரு நிலைப்படுத்தணு புரியுதுங்களா ஆஹ் இந்த மன போராட்டம் இல்லாம இருந்தா நல்லா உறக்க வரு ல நீங்க வந்து ஃபர்ஸ்ட் மனச கட்ப கண்ட்ரோல் பண்ணுங்க அதுதான் வந்து து இ இப்ப இருக்கிற இப் இருக்கிற எல்லாருக்குமேப்ப உனக்கு உங்களுக்குன்னு இல்ல நறைய பேருக்கு வர ஒரே பிரச்சனை வந்து தூக்கமின்மை இது ரொம்ப பேர் கஷ்டப்படுறாங்க இத சாப்பிடடுறேன் டாக்டர் ஆன தூக் தூக்க வரமாட்டேங்கது என் என்ன தான் நான் ஹெல்தியா இருந்தாலும் எனக் தூக்க வர மாட்டேங்குது என்ன பிரச்சனைன்னே எனக்கு தெரியலன்னு சொல்றாங்க ஆனா யோசிச்சு பார்த்தா நம்மளே அறியாம ரொம்ப டிப்ரஷன்ல போறோம்
ஆமாங்க காலையில ஆறு மணிக்கு தூங்குனங்க காலையில ஆறு மணிக்கு தூங்கி எட்டு ஒன்பது மணிக்கு ஏந்திச்சங்க அது என்னால முடியலைங்க ரொம்ப ஒரு மாரி டயாடா இருக்
டயார்டா இருக்க ஆமா நீங்க நைட் தூக்கம் எவ்ளோ ஸ்கிப் பண்றீங்களோ அவ்ளோகு அவ்ளோ உடம்பு போயிடுங்க பகல் தூக்கம் கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது நம்ம ப்பா அது ஆக்டிவா என்ன ஒர்க் பண்ண கூட இருந்திரலாம் நீங்க நைட்ல தூங்குறத மட்டும் நீங்க கட் பண்ணீங்கன்னா நெஜமா ரொம்ப கஷ்டப் படுவிங்க நா சொல்லிட்டே அத மட்டு கொஞ்சொ பாத்துக் இல்ல ஓக் கேங்ளா அ நைட்டு நல்லா தூங்குங்க காலைல அந்த கால்ல வந்து கொஞ்சொ தேங்காண்ண தடவுங்க
பாதத்துல்லைங்ளா இல்
ஆமா பாத்து அடிப் பாதோ நம்ம நடக்குறிங்ள மேல அடிப்பாதோ அடிப்பாதத்துல நல்லா தேங்காண்ண தடவிடுங்க ரெண்டு ஸ்பூன் வச்சு நல்லா கையில போட்டு நல்லா தேச்சிட்டு மசாஜ் பண்ணுங்க கால
செரிங்க
மசாஜ் பண்ட்டு அமைதியா எதுனா ஒரு ரெண்டு பாட்டுக் கேளுங்க தூங்கணூன் தூங்குங்க கண்டிப்பா அழகா தூக்கொ வரூ நாக்கூட இது ரொம்ப கஷ்டப்பட்ருக் க ஆனா இப்ப நல்லா தூங்ற இப்ப ஓரள் ளவு வந்து ‌தூங்குற நான் நம்ம தூங்கிற்னூ முழிச்சிட்டுருக்க கூடாதுனு முழிச்சா நம்ளுக் கஷ்டோன்றத நா மைண்ட்ல ஏத்திட்டே நானு அதனால தூங்கணூன்றது தூங்கிட்டே
செரி செரிங்க செரிங்க ரொம்ப நன்றிங்க
தோழி ஆஹ் நன்றி தோழி
ஓகேங்க வெச்சிருங்க